எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நா நல்லா இருக்கேன்
வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்கள ஆமாங்க போயி வந்தாச்சு வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க நா பாத்தேன் பாத்துட்டு உடனே கிளம்பிட்டேன் ஏன்னா எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வேற இரு ந்தது
ஓ சேரி சேரிங்க முகூர்த்த நாள் ஆயிட்டாலே இதுதான் பெரும் பாடு
ஆமா ஆமா ரொம்ப பிஸியா வேற இருந்தீங்க ரொம்ப க்ரௌடா வேற இருந்தனால
ஆமா ஆமாங்க என்ங்கேஜ்மெண்டுக்கு போயிட்டு சரியான நீங்க அதான் பேச கூட முடிய அப்டியில்ல
ஆமா ஆமா
உம்
அதனால சரி நான் கால்வலிங்க பேசும்போது நா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான்
சேரி சேரிங்க நா அதுதான் வீட்டுக்கு வந்த உடனே கூப்ட்டே நீங்களும் வேற பங்க்ஷனுக்கு போற மாதிரி இருந்துச்சு சரி போய் வந்துட்டு அதுக்கப்புறம் கூப் கூப்ட்டுக்கலான்தான் கூப்ட்டேங்க நீங்க என்ங்கேஜ்மென்ட் முடிச்சுட்டு எங்க போனீங்க
நான் வந்து இங்க எங்க பக்கத்துல நேய்பல் உள்ளவுங்க வீட்டுல பங்க்ஷன்னு
சரி சரிங்க
செர்தா
ஓ சேரிங்க இங்க என்ங்கேஜ்மெண்ட் முடிச்சு நாங்க வர்றதிக் கே வீட்டுக்கு வர்றதுக்கே ஏழ்ர மணி ஆயிருச்சிங்க ம் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சி மாப்ள்ள வந்துப் பாத்து பண்ணிட்டு பேசி
ரொம்ப ஏலியரா கெளம்பிட்டீங்களே எத்தன மணிக்கு போனிங்க
நாங்க சி காலேல சீக்கிரம் போயிட்டோ இங்க ட்ராபிக் இருக்குறதுனால நாங்க ரீச் பன்றது கே ரொம்ப நேரம் ஆயிருச்சிங்க
ஆ அதானே பாத்த நீங்க காலேயிலே சொன்னீங்களே நேத்துக்கி நாளைக்கு சீக்கிரம் போயிருவே சொன்னி இங்க ஆனா வந்து நா உங்கள பாத்த வீட்ல வந்து அந்த ஆன்ட்டி கிளம்பிட்டாங்களான் பாருங்க நா ஆனா முடியல
ஆமாங்க நா அதுதா காலேல சீக்கரோ போயிட்ட வர்றதுக்கும் இவ்ளோ நேரம் ஆயிச்சு வந்து இங்க வந்து வீட்ல சமைச்சு சாப்டுட்டு தா சரி உங்களுக் கூப்பிடுல அப்டின்டு கூப்ட பங்ஷன் ஒரே டயர்டு காலேயில இருந்து இது மட்டு ஆளுங்க எல்லா பாத்து பேசி பண்ணிட்டு தூரத்துக்கு ஒரு நாள் தா பாக்குறோ
செரி செரி செரி
டி பாத்து பேசி பண்ணிட்டுதா அடுத்த பங்கஷன் இங்க எப்ப நடக்குதோ அப்தா குடும்பத்த எல்லத்தையு பாக்க முடியு
கண்டிப்பா கண்டிப்பா செரி அப்ப அத்த மாமாக்கு எல்லா சமைச்சி வச்சிட்டு போனிங்களா
ஆ காலைல சீக்கர எந்திரிச்சி முடிச்சிட்டு போனேங்க இப்ப சாய்ந்தரம் இப்ப வந்து டிஃபன் செஞ்சி குடுத்த
ஓகே ஓகே ஓகே ஓகே
கொழம்பு காலேல வச்சது இருந்தது
ஆ சரி சரி சரி சரி அத வச்சி அவங்க சாப்டுக்கிடுறாங்கப் புதுசா வேணுன் சொல்ல மாட்டாகல்லா
இல்லங்க ஏன்னா இன்னைக்கு வர்றதுக்கு நேரம் ஆயிச்சின்னு அவங்களுக்கே தெரியு வண்டியில வந்த அவரு நாங்க வேன்ல போனோமா அந்த வந்த அண்ணாவுக்கு திடீர்னு வர்ற இட த்துல வண்டி ஸ்டாட் பண்ணும் போது பிக்ஸ் மாதிரி வந்துருச்சிங்ளா
ஓ
ஆ அதனால அங்க அங்க வர்றதுக்கு லேட் ஆயிருச்சிங்க அவர் ஹாஸ்பிட்டலுகே பக்கத்துல இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயி
ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டாக்டர் என்ன சொன்னாக
கே இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணிட்டு அவங்ளிக் இதுக்கு முன்னாடி இருக்குதா இல்லையன்னா நம்மளுக்கு தெரியாது அவங்க யாரு என்னன்னு நம்ம வாடகைக்கு வண்டி எடுத்துட்டு போனோ அவங்ளுக் முன்னாடி இருக்கா இல்லையன் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்ளா
ஆ சரி சரி ஆனா அவுங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்றோ சொல்லியிருப்பாங்ளா எனக்கு இந்த மாறிப்
இல்லங்க அவுங்களுக்கு வந்து ஞாபகமே வர்ல அவங்க அன்கான்சியஸ் ஆன மாரி ஆயிட்டாங்க அதனால அவங்க ஓனர் க்கு கூப்டு அதுக்கப்றோ அவங்க வந்து அவங்க வீட்ட அவங்களுக்கு சொல்லி அதுக்கு ஆம்புலன்ஸ்ல பெரிய ஹாஸ்பிட்டல் கெடுத்துட்டு போயி இப்ப கொஞ்சோ ஓகேவா இருக்காங்ளாமா
சரி சரி பாவோ இந்த மாரிலா இருக்கவங்க
ஆமா திடீர்னு அவங்களயே மறந்து விழுந்துறாங்க இல்லைங்ளா
பாவோல்ல அவங்கள அவங்கள அறியாம விழம்போது எம் எந்த இடத்துல விழுறாங்கன்னு தெரியாதுல்ல எப்போதும் அந்த சேப்டி இல்லல்ல
ஆமாங்க நம்ம பக்கத்துல இருக்கும் போதே எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விடுவோ ஆனா தனியா யாரும் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப பாவோ
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லா கொஞ்ச கேட்கறதுக்கே கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
ஆமாங்க நா க்க எல்லாத்தையு கடிச்சிட்டு ரத்தோ எல்லா வர்றது பாவோ பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்பறோ வேற டிரைவர் வந்தாங்க
சரி சரி சரி
ஆ அதுக்கப்றோ வர்றதுக்கு தா லேட் ஆயிடுச்சுங்க அதனால இவங்க பழசையே வச்சு சாப்டுக்காட்டு சாப்டுட்டாங்க
நானு அது தா காலையில பாத்த நானு அவுங்க கல்யாண வீ பங்கஷன் வீட்ல சாப்ல கவர மட்டு குடுத்துட்டு கிளம்பிட்டே ஏனா வந்து ஒரு மூணு பங்க்ஷன் இருந்துச்சா நீங்க காலையிலே போ ஆ ஆமா ஆமா சாப் டாம போயிட்டே அதுக்கப்புற சீக்கிர எங்க சாப்ட டீய மட்டு குடிச்சதே வயிறு நெம்பிடுச்சு வீட்ல அதுக்கப்புற இன்னொரு பங்க்ஷன் விட அ சொந்தக்காரக வீடு சாப்பிடாம வந்தா சரி இருக்காதுனு சொல்லிட்டு அந்த பங்ஷன அட்டன் பண்னோ மா தியோ லன்ச் அங்க முடிச்சோ அதுக்கப்புறோ இன்னொரு பங்க்ஷன் வந்து ரொம்ப தூரோ நம்ம ஃபங்க்ஷனுக் ஒ அந்த வீட்டு பங்க்ஷனுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் டிராவல் இருந்துச்சு
அய்யோ டிராவலுனாலே பயமா இருக்குங்க
ஆமா ஆமா ரெண்டு ஒரு மணிக்கு சாப்பிட்டு நேரா கெளம்புனோ அங்க போகுபோது நாலு மணி ஆயிடுச்சு அந்த அன்னைக்கு அங்க உள்ள சொந்தம் பந்தங்க நம்ம ஊராச்சே அப்டின்ட்டு சொந்தம் அ சொந்த பந்தங்கள் எல்லா பாத் த்துட்டு பேசிட்டு அப்டி நைட் ஆயிட்டு அது வந்து என்ன சொல்றது பொன்னி வீடுனால நைட் அங்க லஞ்சு உண்டு ஆந்த அன்னைக்கி அங்கேயே டின்னர் சாரி டின்னர் முடிச் ச்சுட்டு நேரா கிளம்பி வந்தாச்சு வந்துட்டு காலையில ஒரு தூக்கம் போட்டதுதா
ஓ சரிதா ஓ காலையில இருந்து சாயந்திர மட்டு சமைக்கிற வேலையே இல்ல
எங்களுக்குஃப்ரீ தானே பசங்கள கூட்டிட்டு போயிட்டா எங்க அத்த மாமா ஊர்ல இருக்காங்க இல்லட்டா அவுங்களுக்கு எ சீக்கிர எந்துச்சு சமச்சு வச்சுட்டு போனும் அந்த ப்ராப்ளம் இல்ல அவுங்க ஊர்ல இருக் க்குறனால அவுங்கள அங்கதானே இருக்காங்க பங்க்ஷன் வீடு லாஸ்ட் அங்க தானே
ஆமா ஆமா
இருந்துட்டு நா உஜ்ஜு லேட் நைட்டில தான கிளம்புனோ நயன் ஒ க்ளாக் ஆயிடுச்சு
சேரி சேரி நீங்க இருக்குல வந்ட்டீங்ளா
கார்ல ஏற்னா நே நம்ம ஏறி தூங்கதானே போறோ ஆமா வோட்றது அவுக
அதா அவுங்க பாவ இல்லிங்ளா
கண்டிப்பா என்ன சொல் முடியு பாவந்தா அவுங்க எப்போது அதா சொல்லுவாங்க எத்தன மணி ஆனால் நீங்க ஒக்காந்து தூங்க தா போறீங்க நா தா ஓட்ட போறே அப்டி
அதா ரெண்டு பேரும் டிரைவிங் தெரிஞ்சுக்கிட்டா
கண்டிப்பா எனக்கு டிரைவிங் தெரியுனா ம் கொஞ்சசோ இடயில கேப் விட்டே அதனால எனக்கு கொஞ்சோ ஓட்டதுக்கு கொஞ்சோ பயமா இருக்கு
ஓ சேரிங்க
புடி பிரச்சன இல்ல அதா நீ ஒரு ஆ கிளாஸ் போய் பழகி லைசன்ஸ்லா வாங்கியாச்சு
ஓ சேரி சேரிங்க
அதனால கொஞ்ச டச்சு விட்டு போயிருக்கு அ மறுபடி நீ ஒரு ஒன் வீக் மட்டு போய் கத்துக்கோ அப்டின் னு சொன்னாங்க நா பிள்ளைங்க லீவு நாள இல்ல இல்ல டிரைவிங் சொல்லி கொடுத்து து அந்த அண்ணாட்ட போய் கத்துக்கோ தெரிஞ்சவங்க தா சொல்லி குடுத்தாங்க
ஓ சேரிங்க எனக்கு வீட்டல சொல்லி குடுக்குறேன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு
இப்போ வந்து வீட்ல சொல்லி் கொடுக்கறத ட்ரைவ் விங் சொல்லி கொடுக்கற கத்துட்டனா ரெண்டு பிரேக் இருக்கு அவங்க பக்கத்துலயு பிரேக் இருக்கு நம்ம பக்கத்துலயு பிரேக் இருக்கு நம் வ மிதிக்கலட்டா அவங்க மிதிச்சிருவாங்க ஆனா நா அந்த மாரி வண்டி தா அங்க இருக்கு ஆனா இ நம்மட்ட இருக்கிறது வந்து அப்டி கிடையாதுல யாரு கார் ஓட் ராலோ அவுங்க பக்கத்தில மட்டு்தா பிரேக் இருக்கு நம்ம மிதிச்சிட்டு எங்கே விட்டுட் டோனு கிளச்ச லேசா மிதிச்சிடோ பறந்துரு வண்டி அது கொஞ்சோ எனக்கு மறந்துச் சு நல்லா ஓட்டிகிட்டு தா இருந்தே ஹைவேலல்லா குடுப்பாங்க
செரிங்க
இது அட் டு விட்டு அ அந்த மழ வந்தோன்னே நா விட்டோன்னே எனக்கு ஸ் அ ஸ் ரோட்ல எனக்கு மறந்து போயிடுச்சு ஒன் இயருக்கு மேல ஆயிடுச்சு
ஓ அதுக்கு முன்னாடி ஓட்டிட்ருந்தீங்ளா டெய்லி
பையே சொல்லுவா அம்மா ரொம்போ ஈஸி நா உக்காருதம்மா வாம்மா அப்டிம்பா வேண்டாண்டா வேண்டாண்டா இங்கேயு ஓட்டிட்டேனா வம்பா போயிருண்டா காரு செலவு ஆயிரு அப்டின் சொல்லிட்டே இருப்பே
ஓ செரி செரிங்க நீங்க ஆல்ரெடி கத்துக்கிட்டதுனால ஓ நீங்க சொன்ன மாதிரி ஒ ரு வாரோ போனா போது போல
கண்டிப்பா ஒரு வாரல்ல டூ டேஸ்லயே நா முடிச்சிருவே
ஓ அப்போ போலல்லைங்ளா என்ன மாதிரி புதுசா கத்துக்கறதுக்கானதா சரி என்ன பண்றதுன்னு யோசிக்கணு
நீங்க உங்க வீட்டுக்காரங்கிட்ட கத்துக்கடதவுட டிரைவிங் லைசன்ஸ் சொல்லி குடுறோங் கத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பிரேக் மிடிகல்ட்டு அவுங்க மிதிச்சிருவாங்க அதுல நமக்கு நம்ம உயிர் சேஃப்டி ரொம்போ முக்
எனக்கு நீங்க சொல்ற மட்டு இந்த மாதிரி இருக்குன் எனக்கு தெரியாதுங்க ட்ரைவிங் சொல்லி் குடுக்கற அந்த வண்டிய பாத்திருக்கே ஆனா அதுல ரெண்டு பிரேக் இருக்கு நம்ம மெதிக்கலனாலு அவ்ங்க மெதிச்சு ஆஃப் பண்ணிக்குவாங்க அந்த மாத்
ஆமா ரெண்டு பிரேக் பிரேக்கும் பிரேக்கு ஃக்ளச்சு இருக்கு அவ்ங்கள்ட்ட
அவுங்ககிட்ட இருக்குங்ளா எனக்கு அது தெரியில வண்டிக்குள்ள ஏர்னதில்ல ஆனா நம்ம ரோட் சைட்லெல்லா அவுங்க ப அவுங் கத்து குடுத்துட்ருப்பாங்க பாத்திருக்கே ஆனா அந்த வண்டிக்குள்ள ஏறி பாத்ததில்ல இதுன்னா நீங்க சொல்றது சேஃப்டி தாங்க
கண்டிப்பா நம்ம மிதிக்கல்டானு அவுங்க மிதிச்சிருவாங்க
ஏனா ஆப்போசிட்ல சி கிட்ட வண்டி வந்துருச்சுன்னே நம்மளுக் கு பதட்டத்துல எத மெதிக்குறோன் தெரியாம மிதிச்சிருவோ ம் அதனால அவுங்க கையில கண்ட்ரோல் இருக்கறது நல்லத் தா
கண்டிப்பா கண்டிப்பா
நா அத்தா பாப்பா டிரைவிங் க்ளாஸ்லயே போய் சேந்தர்ணு போல
நீங்க செய்றீங்க அதுக்கப்புறோ நீங்க உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல உக்கார வச்சிட்டு நீங்க ஓட்டிட்டு போங்க ப்ராப்ளம் கெடையாது ஆனா நம்ம வந்து ரூல்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுல்ல
ஆமா ஆமா
ம்
நீங்க எட்டல்லா போட்டு லைசன்ஸ் வாங்கிட்டீங்ளா
ஆ டூ வீலருக்கு தா எட்டு போடணு ஃபோர் வீலர் வந்து ஃபோர் வீலருக்கு வந்து ஃப்ரெண்டு அ ஃப்ரெண்டு மூவ் பண்ணு பேக் மூவ் பண்ணு அவுங்க ஸ்டாப் சொல்ற எடத்துல பிரேக் பிடிக்கணு அ பார்க்கிங் பண்ணணு அது மட்டு தா
ஓ செரி செரிங்க ம் நீங்க டூ வீலர் ஓட்டுவீங்
டூ வீலர் வந்து பிபோர் மேரேஜ் ஓட்டிக்கிட்டுருந்தே ஆப்டர் மேரேஜ் வந்து ஹஸ்பண்ட் வந்து டூ வீலர் எல்லா அளோடு கெடைக்குது
ஓ செரி
ஏனா வந்து ஒரு எங்க வீட்ல பக்கத்துல உள்ளவங்க ஒருத்தங்க ம் அவுங்க வந்து டூ வீலர் ஓட்டு போது கீழ விழுந்து ரெண்டு கையு ஃப்ராக்சர் ஆயிட்டு
அய்யோ
அத்லருந்து என்ன ஓட்ட அலோட் பண்ண வேண்டாம்மா நீ கிழவுழுந்து கை கால் உடச்சிட்டு வந்தா யாருமா பாக்கா எங்கா யார் பாக்கா மெயின் அதுதா
அதுதா மெயினா அதுதா
ம்
நம்மளுக்கு மட்டு முடியாம ஆயிடுச்சின்னா வீட்டுக்கே முடியாமமான மாரி ஆயிருங்க
அப்படியே ஓடிட்டு இருக்கு இப்ப அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நீங்க அதுக்கு வருவீங்களா
ஆமா அதுக்கு வரணுதா எங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிட்டா வர்லா
ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஸ்கூலு காலைல அனுப்பிட்டு நம்ம ரண்டு
அதுதா சரி போய்ட்டு வரலாங்க அப்ப போம்போது உங்களுக் கூப்ட்ற ஆ சரிங்க ஓகேங்க